ஹலோ
எப்டி இருக்கு
ஆஹ் நல்லா இருக்கே விட்டு விட்டு கேக்குது ஆஹ் இப்ப கேக்குது அஹ் இது ரொம்ப சிக்னல் கம்மியாதா கெடைக்குமா சிக்னல் இல்லன்னா கேட்காதா ஹலோ
கேக்குது
கேக்குதா ஹலோ ஹலோ
ஹலோ
ஆஹ் இப்ப கேக்குத சொல்லுங்க கேக்குதா
இ கேக்குதா நா பேசுறது
கேக்குது கேக்குதுங்க
ஆஹ் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கே இந்த பசங்களுக்கு ஸ்கூல்லு முடி லீவ் வுட்டாச்சு
ஆமா மா
எங்காது வெளியில கூட்டிட்டு போலான் னா எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியல
பிள்ளைகளை வீட்டுல வச்சிட்டு சமாளிக்க முடிய
எங்க பெரிய அஹ் பிரச்சனையாதா இருக்கு ரகல தா நடக்குது
வீட்டுல ரகள தா நடக்
ஆமா யாராவது ஒருத்தவணையாவது எங்காவது கொண்டே வுடலா அப்டின்னு பாத்தாலு அதுக்கு நம்மளுக்கு ஒண்ணு இது கிடையாது பயமா இருக்கு கொண்டோய் வுடறதுக்கு
ஆமா அதுதா பெரும் இதுதே கொண்டோ வுடுறது பிரச்சனை இல்ல கொண்டி வுடறதுக்கு பயமா இருக்கு பிள்ளைங்க
இப்ப நாலா சின்னப்புள்ளயில இருக்கிறப்பங்க லீவ் விட்டாச்சுன்னா போது எங்க தாத்தா வுட்டுக்கு போயிடுவோ அப்பயெல்லா இந்த பயம் எல்லா கிடையாதா உள்ளவா
ஆமா
இப்பல்லா அடிச்சுக்கிட்டு இதுவளுக்கு வந்துட்டு இப்ப இப்ப உள்ள பிள்ளைங்கக்கெல்லா எப்டின்னா வச்சுங்களே ரொம்ப ஒரு இதா இருக்கு ஃபோனு வேணு
ஆமா
ரெண்டாவது அதுகளுக்கு விருப்பப்பட்ட தீனிய திங்கணு
ஆமா அப்டிதா இருக்குங்கனே ஜிம்மாவே அப்பிடிதா இருக் குங்க விது வெதுங்குளுக்கு வேணு ஃபோனு வேணு அப்டி இல்லன்னா இந்த பா சுட்டி டிவிய பாக்குறான் இந்த பொம்மப் படம் பாக்குறேன்ட்டு பொழுதன்னைக்கு டிவில உட்காந்துக்கறங்குறதுங்க அதுவும் இல்லேனாக்க வேணுங்குற ஸ்நாக்ஸ கேக்குதுங்க அந்த தின்றது தான்
ஒரு ஒரு நூறு எரநூற வச்சு அப்ப எல்லாம் காலத்த ஓட்னக்க நேரோம் போயி இப்ப இதுவுளுக்கே டெய்லி நூறு நூறு ரூவா வேணும் போலருக்குங்க அதுக்கே சம்பாதிக்
அதுக்கே சம்பாதிக்கினன்னு இருக்கு அப்புடிதான் இருக்கு பாருங்களேன்
என்னா சொல்றதுனே தெர்ல இவன் ன்னோட எந்த ஸ்கூல்ல சேக்கலாம் அப்டின்னு பக்கத்துல உள்ள ஸ்கூல்லயே சேர்த்து உட்டுறுவோம் அப்டின் சொல்லிடிருந்தனல்ல உங்கள்ட்ட சொன்னேனா
ஆ இன்னிகே
இது ஆ கவுர்மெண்ட் ஸ்கூல்ல
ஆமா கவுர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டுடபோறீங்களா சர்ரி அதுவே நல்ல இதாங்க நம்ம தாங்க வேஸ்ட்டா பணத்த கொண்டி கட்டி ப்ரைவேட்ல கொண்டி சேர்க்குறோம் கவர்மெண்ட் ஸ் ல்லு எவ்ளோ நல்லாருக்கு தெரியுமா
அது தான் என்ன பண் றன்னு ஒரே யோசனையா இருக்குங்க டெய்லியும் அழச்சு கொண்டுபோயி உடுணும் போணும் அது ஒண்ணும் பெரிய விஷயம் கெடையாது அழச்சு கொண்டுபோய் உட்டு வந்தர்ரலாம் அ என்ன ஒரேப் மழ காலத்துல எ எப்பயும் நம்மளாலா அழச்சு கொண்டி உட்டுட்டு வர முடியும் அப்டிங்கற ஒரு
த்தூரமா இருக்கு நாங் தே உங்குளுக்கு சிரமந் தான் பக்கத் த்துல நேன்சிமா பக்கத்துல இந்துதுனா ஓகேவாருக்கோ அத விட பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நாளுதான பழகுங்க அதுக்கப்பறோ அதுங்ளே ஆ தன்னால போக ஆரம்மிச்சிருவாங்க பக்கத்ல பக்கத்துல ஸ்கூல் புள்ளைங்க முஞ்சோன சேந்து போவாங்க
ச்ச போறாங்க இப்ப எதாது ஒரு ஆ எதிர்பாராத சூழ்நெலைல எங்காது வெளிலா போறா மாரி இருக்கு ஒரு கொஞ்சோ லேட்டா ஆயிடுது அப்டினா என்னா பண்றது அலைக்க ஒரு ஆளு இருக்கம் இருக்கணோ கண்டிப்பா
அ படிக்கிற பிள்ளைங்க எங்கிருந்தாலுமே படிக்குங்கே ஆ இந்த ஸ்கூலு அந்த ஸ்கூல்லா கெடையாது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த ஸ்கூல்லா சேத்து உட்டாலு படிக்குயு
என்னா பண்றதுனு ஒரு யோசனையாருக்கு
அது எங்க மாமாலா வந் துட்டு கவுன்மென்ட் ஸ்கூல்லதா படிச்சிருக்காங்க கவுன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சிதா அவுங்க கவுன்மென்ட்ல ஒர்க் பண்ணியிட்ருக்காங்க இங்க போயி இப்ப உள்ளவங்கள வி டுங்க நீங்க அந்த கா அந்த காலத்துல உள்ளவங்களா எடுத்துக்கோங்களே அவுங்கலா மேக்ஸ்சிமம் எல்லார்மே கவுன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சவங்கதா எல்லாமு கவுர்மெண்ட்லதா வேல பாத்துருக்காங்க பாத்து நீங்களே பாருங்களே அது மாரி அந்த காலத்துலுள்ள படிப்புக்கு இப்ப உள்ள படிப்புக்கு எவ்வளோ வித்தியாச இருக்கு பாருங்க எங்க அப்பாலாம் மனக்கணக்கே போட்டுருவாங்க என்ன சொன்ன எத்தன என்ன நம்பர் சொன்னாலு டக் டக் டக்குனு அப்டியே மணக்கணக்கு போடுவாங்க நம்ம தேடுவோ கால்குலேட்டர் கால்குலேட்டர் எங்கன்னு தேடுவோ
கண்டிப்பா அதா நடக்குது இப்ப
உம் அந்த அளவுக்கு இப்போதைக்கு கல்வி இல்ல
நானும் வெளியில வேலைக்கு போலான்னு பாக்குற வெளியில வேலைக்கு போனா பசங்கள பாக்க முடியாது ரொம்ப செரமமா இருக்கு வேற என்னா பண்றதுனே தெரியல போங்க
சரி சரி அந்த புழல் புலவு சாதம் செய்வீங்கல்ல
ஆமா
ஆஹ் அது எப்படிங்க செய்றது நான் அன்னைக் அன்னைக்கு ஒரு நாள் சமைச்சங்க அதென்ன நெய்யல்லா நா எப்பமே நெய் போட்டுதா சமைப்பே
உம்
கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
ஆஹ் நெய்யில்லன் சொல்லிட்டு தேங்கா எண்ண இருக்குல்ல தேங்கா எண்ணெ ஊத்தி சமைச்சே சூப்பரா இருந்துச்சுங்க சாப்பாடு என்ன சொன்னாங்க பரவால்லயே நல்லா இருக்கு அப்படின்னு பா
தேங்கா பால் ஊத்தலன்னா கொஞ்சுன்டு தேங்கா எண்ணெ ஊத்துனா நல்லா இருக்கு
தேங்கா பாலு ஊத்துனங்க தேங்காபால அரைச்சி ஊத்தி தேங்கா எண்ணெய் கொஞ்சமா தேங்கா எண்ணெ சேத்துக்கிட்டே அஹ் நெய்யு சரியா போயிட்டு சொல்லிட்டு தேங்கா எண்ணெ ஆயில் போட்டு ட்டு இந்த தாலிப்ப இதெல்லா போட்டுட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லா போட்டு தா ளிப்பலாம் போட்டு தேங்கா பால அரைச்சு ஊத் த்துன
ஆஹ் ஹ நல்லா இருக்கு நா அப்படிதா செய்வ ஒயிட்ஸ் ஒயிட்டு புலாவு சிக்கன்தா கிரேவிமாச்சு சாப்பிடுவே அதா எங்களுக்கு பிடிக்கும்
ஆஹ் அது நல்லா இருக்கும் பாருங்களன் சூப்பரா இருக்கும் அது பெரியதான் சரி நெய்யலி என்று ரொம்ப நாள செய்யாம இருந்தே எனக்கு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சே தேங்காயை நா உச்ச செஞ்சு நல்லா இருந்துச்சு எங்கிட்டட்டு இருவங்க என்னும் சூப்பரா இருக்கு அப்படின்னு
அன்னைக்கே திருவிழா என்னப்ப
அஹ
உம் எல்லாம் வந்திருந்தது திருவிழாவையும் எல்லாம் வ இருந்ததோ தனியா ஆஹ் ஒரு னால ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டப்ப நைஸ் போறோ ஒயிட் சிக்கன் கிரேவியும் குடுத்தாங்கோ
உம் உம்
நல்லா சூப்பரா இருந்துச்சு அதே மாரி செஞ்ச ஆனா கொஞ்சம் டேஸ்ட் முன்ன பின்னதா இருந்தது பொலாவ் மட்டும் குக்கர்ல வைக்காம நானா தம் போட்டு விட்டுட்டே
உம் உம்
அதுவும் நல்லாதா இருந்தது எல்லாம் சாப்பிட்டது
இந்தம்ம வந்து என்னமோ எனக்கு அது என கொஞ்சம் அது சட்டாவாதம் மாதிரியே இருக் எனக்கு வந்து இந்த குக்கர்ல ஹ குக்கர்ல வச்சாதா எனக்கு வந்து அந்தோட பதம் தெரியுது அதெல்லாம் தெரியுது எனக்கு தம்மா தம் போட்ட அதோட அளவு பதம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது அதுதா கொஞ்சம் அலபம்
இந்த இதவக்கெல்லாம் வந்து ஒயிட் ரைஸு இந்த சிக்கனு இதுதா புிடிக்குது அதிகமே கோழிக்கறியே சாப்ப க்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா எல்லாம் கோழிறியில தா நிக்குது
ஆமா இப்ப பாருங்க கோழி விலையும் ஏறிட்டு பாத்தீங்களா இல்லையா கோழி வில ரொம்ப ஏடிட்டு
அறநூறு ரூவா இரநூத்தி எண்பது வருது ஒரு
ஆஹ் எ ஏ மீன் வந்துட்டு இப்ப போயிட்டு எதுவும் வாங்கி நம்ம செய்யணும்ன்றதுக்கு சிரமமா இருக்கு மீன் வாங்கினாலும் கூட வந்துடுது கோழி வாங்கினாலும் கூட வந்துட்டும் என்ன பண்றது
எங்களுக்கு மீன் வ ஜட்டும தாங்க எனக்கு தோணும் எப்பயுமே
மீனு கம்மி பட்ஜெட்ன்னா இவ இவவங்க உள்ளப்ப மீனு மீனு மீன் மட்டு எவ்ளோ தெரியுமா வாங்கிட்டு வாரங்க வாங்கிட்டு வராங்க மீனு
ம் மீனுன்னா இந்தந்த நகர மீனு குழம்புக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மீன வந்து ஒரு ஒரு கிலோல ல ஒரு கிலோ வாங்க வேணா உங்களுக்கெல்லா ஒரு அரை கிலோ வாங்குனா கூட போது அது ஒரு நூத்து ஐம்பது ரூவா தான வரு ஊருக்குன
அது
உங்க ஊரு சைடு வந்து ஒரு கிலோ இரநூறு ரூவா
இல்ல இ இவங்க வந்து என்ன மீன சாப்பிடுவாங்கன்னா அந்த
ம் ஆமா ஆமா அந்த மீன்தா ம்
ஆ சேப்பு மீனு அப்புற வந்துட்டு ம் முள்வாலைன்னு சொல்லிட்டு ஒரு மீன் சொல்லுவாங்க
ஆ சூப்பரா இருக்கும்
அது நல்லா இருக்கு அது சாப்பிடுறதுக்கு அந்த மீன் இந்த ரெண்டு மீனு வாங்கங்க ஆனா இந்த மீன் வாங்க போனங்னு வச்சுக்கோங்களே மீனு
ஆ சொல்லுங்க
அப்பவே இவ்ளோ இடையில மீனு கொஞ்சோண்டு கொஞ்சண்டு நண்டுதா வாங்கிட்டுவந்தாங்க போலிருக்கு அதுவே எட்நூறு ரூபா வந்துச்சு அப்டின்னங்க
நண்டு வந்து ரேட்டு கூட நண்டு வந்து கிலோ ஐநூறு ரூபா வரு
ம் நண்டு நிலாவுக்கு மட்டுதா நண்டு வாங்கிட்டு வந்தாங்க
ம்
சேரி அப்பறோ அது என்ன சமையல்ல ஆயிடுச்சா உங்களுக்கு
சமையல் சமைச்சுக்கிட்டே இருக்க இன்னைக்கு வந்து ஆ வெஜ் ரைஸ் தா செய்யலானு இருக்க
ம்
ஒரு வாரமா ஒரே அதிகமாக செஞ்சு செஞ்சு ரொம்ப அழுப்பாக போயிட்டு அதனால ஹ வெஜ் ரைஸ் செஞ்சுட்டு எதாவது உருளக்கழங்கு அது மாரி வருறுத்துப்போ அப்டின்னுட்டு உட்டுட்ட
ஓ அப்படியா சேரி சேரி வெயிலுக்கு நல்லதுதா மேக்ஸிமம் இந்த புளி ஐட்டம கொஞ்ச அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுதா
ஆமாங்க புளிப்பும் உரப்பும் கொஞ்ச குற
ம் ஆமா அதுதா ம் புள்ளிப்ப ஓர போய் மட்டு கொஞ்ச கம்மி பண்ணிக்கிட்டோம்னாக கொஞ்ச நல்லாருக்கு சேரி சேரி அந் வீட்ல எப்டிருக்காங்க நல்லாருக்காங்களா
ம் நல்லாருக்காங்க இது என்ன பிரச்சனனே ஒண்ணு இங்கதா இருக்காங்க அது இப்ப இங்க வேலைக்குதா முன்னாடி ரொம்ப உடம்புசேறில்லாம போயிட்டுன்னு அங்க உள்ளவரு போன் பண்ணி உடம்ப பாத்துட்டு வேலைக்கு வா அப்டின்னு சொல்லிட்டாரு
சரி
அதோட இருக்கு அவரு திரும்ப வேலைக்கு கூப்பிடுவரு ஆனா வேல போயிட்டு இருக்குங்க கு ஒரு ஷோ இது ப்ரோக்ராம் ஒண்ணு போகிட்டுருக்கு
சரி
அது நல்லா கொஞ்சோ வருமானோ வர்து இந்த டைம்ல மட்டும்தா அவுங்களுக்கு வேல இருக்கோ மழ காலத்துலலா அதிகோ வேல இருக்காது
ஆமா ஆமா
இப்ப வேல பாக்கறதேதா கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோமா வரோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தட மூணு மாசத்துக்கு ஒரு தட இப்படியே வரோ அத வெச்சுதா ஓக் வாழ்க்கையே ஓடு விட்றதுன்னு வெச்சுகுங்க அது இப்ப இந்த வேல இல்லாம ஒக்காந்துருக்காங்க எனக்கு என்னத்த நெனைக்கிறதுனே தெரியுல நேரங்காலோ சரியில்லலையா இல்ல ஒடம்பு இவ்வளோ வைத்தியமு பார்த்தாலோ அந்த நா அந்த ஹாஸ்பிட்டல் போனன்னு சொன்னேன்ல
சரி சரி ஆமா அது என்னமது உண்மை தா ஒடம்புக் ஏதாவது முடியலன்னா நமக்கு அது வேலயே புரியாது சொல்லப்போனா பிள்ளைங்களுக்கோ வீட்டுக்காரங்களுக்கோ ஒடம்பு முடியல அங்க வேல புரியாது
அவுங்களுக்கு எப்டீன்னா ஒரு நேரோ நல்லா இருக்காங்க ஒரு நேரோ வந்து இத ஆயிடுது
ம் சரி சரி சரி அப்ப நீங்க பாருங்க ம்
சரி வச்சிடுற
ஆ